ஆஹ்
ஆஹ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க
தோ நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்க சாப்பிட்டீங்ளா
ஆஹ் சாப்பிட்டாச்சு
நா இனிதா சாப்பிடணு சிஸ்டர்
ஆஹ ஓகே ஓகே இனிமேதா பிரிப்பேர் பண்னுமா
ஆஹ் இல்ல பிரிப்பேர் பண்ணல வாங்கிதான்
சேரி சேரி
ஆஹ் உம் உம் கொஞ்சோ வெளிய இருக்க அதாவது அதுனால கொஞ்சம் வாங்கி சாப்பலான் இருக்கே ஆமா ஆமா உம்
உம்
அ
வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் அப்பா கொஞ்சம் முடியலன்தா ஆஸ் பிட்டல்ல இருக்கே ஆமா ஆமா ஆனா ஒரு நோயின்னு வருதுன் பரவால்ல ஒரு நோயின் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன சிம்டம்ஸ்ல்லா இருக்கு அத வச்சு நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணு ஆனா அத கேரே பண்ணாத போது அடு எடுத்து நமக்கு வேற வேற பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அத டாக்டர் சொல்ல தா செய்யறாங்க ஆனா அத பெருசா எடுத்துக்கறதில்ல இப்ப சுகர் வந்தா சுகருக்கு ச சுகர் போய் கம்மியா யூஸ் பண்ணுங்க அப்டின்னு சொல்றாங்க ஆனா அதையும் கேக்குறது இல்ல கேக்குறது இல்ல கொலஸ்ட்ரால்னா கொலஸ்ட்ல்குக்கு நம்மந் த அந்த மாரி ஃபுட் ஐட்டம் சாப்டுங்கனு சொல்றாங்க இதுக்கெடைல எங்க ஊர்ல உள்ள டாக்டர்ம்மா எப்டி டாக்டர் அம்மா னா சின்ன வயசிலேந்தே எங்கள பாத்த டாக்டர் அம்மா ரொம்ப திட்டுவாங்க. நா என்ன நெனைப்பேன்னா திட்டட்டும் நல்லா ஒரு பத்து வார்த்த திட்ட மூச்சுல ஏதாவது ஒன்னு ரெண்டாவது கேக்குறாங்களா அப்படி சொல்லிட்டு அப்டியேதா யோசி ப்ப சரி இருக்கட்டு நல்லா திட்டட்டு அ அப்டினு யோசி சிப்ப ஆனா சின்ன வயசுலேந்தே அவங்க பாத்ததால அவங்கள பாத்தா ஒரு அம்மா மாரி ஒரு ஃபீல் தா நா இப்போ கல்யாணம் முடிஞ்சி வேற ஊர்ல இருக் க்கே எங்க அப்பா ஊர்ல உள்ள க்கு சொந்த ஊர்ல உள்ள விஷயத்த பத்தி சொல்றே சின்ன கிராமோ சின்ன டா சின்ன இதுல மொதல்ல உள்ள டாக்டர் அத வந்து ரொம்ப அதிகமான அக்கற உள்ள டாக்டர் நல்லா திட்டுவாங்க ஆனாலும் க்ரா ல உள்ளவங்க அதெல்லா கேட்க மாட்டேங்கிறாங்க சரி அவங்க சொல்றது சரி சொல்லட்டும் நம்ம விருப்பப்படி இருப்போ அப்டினு இருக்றாங்க
ம் அதா அதா இப்ப அவங்க சின்ன எல்லாமே உங்கள பாக்கறாங்ன்னா உங்களோடத் எல்லாமே தெரியுல்ல அவங்களுக்கு உங்களுக்கு ஓரள வு உங்களோட ஒடம்ப் பத்தி அவங்களுக்கு தெரியு
உம் ஆமா உம்
னருக் கு எதா ஹிஸ்ட்ரி இருக்கா எல்லாமே அவங்கள்க் தெரியுல்ல ம் அதே மாரி அவுங்க அப்டி திட் ன்னதா ஒரு பயந்துட்டாவ்து நம்ம கொஞ்சோ கரெக்ட் பண்ணிக்வோல்ல
அதனாலயே எங்க அப்பா என்ன பண்றது அந்த டாக்டர்ட்ட போறதில்ல திட்டாத டாக்டர பாத்து போறது நா கேட்டு சொல்றே திட்ற டாக்டர்டயே போங்க திட்ற டாக்டர்டயே போங்க அப்பந்தா கொஞ்சோ கொஞ்சோ புரியு நமக்கு செரி திட்டுவாங்க அடுத்தடவ ஞ்சோ திட்டுவாங்க அப்டிங்கற மாரி ஒரு பயோ இருக்கு
ஆமா ஆமா
இந்த அடுத்த தலமுற இன்னு கொஞ்சோ அஹ் கொஞ்சோ ஹெல்தியான பழக்க வழக்கங்ல்லா கொண்டு வரணு இப்டியே இருக்க கூடாதுங்கறது இப்ப அப்பாவா ஹாஸ்பிட்டல்ல பாக்கும் புசுல தெரிஞ் தெல்ஞ் இனி நம்ம இப்படி இருக்க கூடாது இன்னும் யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாது
ஆஹ் கண்டிப்பா சிஸ்டர் இப்போ எனக்கெல்லா ஆஹ் முப்பத்தி இரண்டு வயசு தா ஆகுது ஆனா எனக்கே சுகர் இருக்கு
ஆஹ் ஓ
கண்ட்ரோல தா வச்சுட்டு இருக்கே மா த்திரை இப்பல்ல இருந்தே மாத்திரை எடு க்க ஆரம்பச்சா எத்தன வருஷத்துக்கு நம்ம எடு து அது கிட்னி எல்லா பாதிக்கு அப்படின்னு சொல்றப்போ ஆனா இது கண்ரோல் ஆயுடுது ஃபுட் எல்லாம் கண்ரோல் பண்ணாலே ஓரளவு கண்ரோல் ஆயிரது அதனால நானும் அத அப்படியே மெயின் பண்ணிட்டு தம்பி குழந்த பிறந்தப்போ பிரெக்னன்ட் ஆனப்போ வந்தது எனக்கு அதுக்கப்பறம் டெலிவரி முடிச்சு இல்ல ஆனா அ அதுக்கப்புறம் எப்ப வந்துச்சு தெரியல நடுல ஒரு உடம்பு சரி இல்லாம அட்மிட் ஆனப்போ டிரிப்ஸ் போடும்போது அந்த டெஸ்ட் எடுப்பாங்கல்ல அப்பதா தெரிஞ்சது எனக்கு இருக்குது அப்படின்னு
ஓ நீங்க என்ன மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க
ஆஹ் நா வந்து எப் ரைஸ் வந்து கம்மியா ஏதாது வெஜிடேபிள் அந்த மாதிரி அதிகமா எடுத்துக்குவ அதே மாதிரி உம் வீட்டுல கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி போவ வருவ உம் ஒரு எட் எட்டு மணி ஏழு மணிக்கு மேல ஹெவிய எதுவு சாப்பிட் மாட்ட இப்ப இங்க இருக்கும் போது மேரேஜ் முன்னாடி எல்லாம் வெளியில வேல முடிச்சு வருவோம் காளான் அது இதுன்னு எதுனாலு சாப்டுவோ இப்ப அதே ஆச அங்க இருக்கு பட்டு வு அவாய்ட் பண்ணிக்கிற அதெல்லா ரொம்ப கா இது பண்ணிக்க மேக்சிமம் ஏழு மணிக் க்கு மேல ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஆஹ் அதே மாரி இந்த பாவ க்கா இது மாரி டெயிலி ஒன்னு கண்டிப் இப்ப எடுத்துக்கிறது ஆயில் ஐட்டம் கொஞ்சோ ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். மெயினா அந்த பிஸ்கட் து அது எனக்கு புடிச்சது வந்து அந்த சாக்லேட் பிஸ் கீறியதுதெல்லா அப்படியே கட் ஆயிடுச்சு
ஓ செரி செரி நான் வந்து கொஞ்சோ ஹெல்த்தியா தான் சார் இருந்தே டயட் வந்து கொஞ்சோ கரெக்ட்டா தான் ஃபாலோ பண்ரேன் ஆனா என்ன சில நேரங்களில இடைவெளி நேரத்தில ஏதாவது ஒரு ஸ்னாக்ஸ் ஐடம் சாப்பிட்டே இருக்கு அதனால எனக்கு வெயிட் போட்டுட்டே இருக்கு அதநான் கொறைச்சாகணும் இம் இனியும் அத குறைச்சாகணும் காலையில தோஸ் ச ரெண்டு தோச சாப்டுவேங்க ரைஸ் கம்மியா தா சாப்பறே நைட்டுமே சீக்கிரமாவே சாப்ட்ருடுவே ரொம்ப லேட்டா கூட சாப்பிட மாட்டே எட்டு மணிக்கு முன்னாடியே சாப்ட்டு முடிச்சுடுவே காலையிலயுமே ஒரு எட்ரைக்குலா சாப் ட்ருவே ஆன் னாலு எனக்கு வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. அது வந்து நா எடையில ஏதாவது சாப்பிடுவே சாப் டனா சாப்டுட்டே இருப்பே அத மட்டும் இன்னு கொஞ்சம் கம்மி பண்ணியே ஆகணு அப்டின் யோசிட்டு இருக்கே ஆனா கொஞ்சோ அந்த கொரோனா டைம்ல ஸ்கூல்ல பசங்க போகாம ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் போச்சு ல கொஞ்ச நெறைய டைம் இருந்தது அப்போ நா கொஞ்ச ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் போடுவே அப்போ எனக்கு அது கொஞ்சோ நல்லா வெயிட்லா கொறஞ்சி நல்லா இருந்தது அது அப்புறோ என்னால கண்டினியூஸா பண்ணவே முடியல முடியல டைம் ஒதுக்கவே முடியல அந்த மாரி பண்ணா ஒரு வாரத் குல ஒரு ரெண்டு நாள் பண்றே அஞ்சு நாள் பண்ண மாட்டேங்கிறே. அது பிரோஜனமே இல்லாம போயிடுது அதுக் பிறகு வெயிட் ஒண்ணு குறையவே மாட் க்கிது அந்த மாரி கொண்டு வந்துர்ணோன் நெ னிக்கிறே ஆனாலு முடியமாட்டேங்குது ஒரு ரெண் ண்டு நாள் அது மாரி தா பண்ணுவே அஞ்சு நாள் விட்டு ருவே அது பிறகு அ
நம்ம வீட்ல எல்லா வேல பாக்கறனால ஹெவியா சாப் சாப்பில்லேனா னாலு நமக்கு வந்து அது ஒரு மாரி அது எனர்ஜி லோ ஆன மாரி ஆயிரு நம்ம எப்டியா இந்தாலு வீட்ல வேல பாத் ஆகணு நடக்குறோ வைக்கிறோ அங்க போறோ கொழந்தைங்களுக் கூப்டு வரபோறோ இப்டி இருக்கனால என்ன டயட்ல இருந்தா ரொம்போ ஒரு மாறி டயடாக ஆரம்ச் நா அதனாலே கொஞ்சோ காப் த்துகுவே அப்பப்போ செக் பண்ணிக்குவே அப்பப்போ எப்ப அதிகமா இருக்கோ அந்த டைம் கொஞ்சோ ஒரு ஒன் வீக் நல்லா டயட்லருந்துப்பே அந்த மாறி அத டிப்ரெஸ் தெரியுல நமக்கு அந்த ஒரு மாறி கால் வலிக்கிறதோ எதோ ஒன்னு ஒரு நார்மல விட ஒரு மாறியிருக் கொஞ்சோ வித்தியாசமா தெரியு அந்த டைம் பா துக்றது அப்டி இருந்துக்றது என்ன பண்றது அப்பா அம்மாக் இருக்றப்போ நமக்கு அப்டியே கேரி ஆயிருது
ஓ செரி செரி இப்போ நீங்க சுகர் உங்களுக்கு வந்ததுனு எப்டி கண்டுபுடிச்சீங்க உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்
அ இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு அப்ப சிம்டம்ஸ்லா தெர்ல எனக்கு தம்பி பொறந்து ஒரு ரெண்டு வர் ரெண்டு மூணு வய்சு இருக்கூ மூணு வயசுல வந்து எனக் அப்ப ஒரு ஃபீவர் வந்துச்சு ஒடம்பு ரொம்ப டயடாயி அ பதா அது வந்து ஆக் நம்ம வீட்ல இருக்கும் போதுலா நா வேலயே சுத்தமா பாக்க மாட்டே இங்க இருக்கும் போதெல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி அஹ் வருவோ சாப் அம்மாவே நல்லா பாத்ருவாங்க நம்ம புதுசா ஒரு வீட்ல போய் வேலல்லா பாக்கும்போது நமக்கு டயடாகுல அதுவு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வர்ஷோ கூட நாங்க எங்க மாம்னார்ல்லா ஒன்னா இருந்தோ அப்ப எனக்கு அங்கயே பெருஸ் ச வேலயே இருக்காது போனோனே பிரெக்னன்சி அ அப்டின்றப்போ நமக்கு அதெல்லா ஒன்னுமே அது பெருசா வேலல்லா இருக்காதுல்ல அதுக்கப்றோ அவ மூணு வெய்சு சு ஆகும்போது நாங்க தனியா ஆஃபிஸ்கிட்ட வீடு எடுத்து போனோ அப்பதா ரொம்ப ஹெவியா வீட் வீட்டு வேல கொஞ்சோ அதிகமாச்சு எனக்கு நா அது நல்ல டயடுனஸ் அப்டின்னு நெனச் ட்டு அப்டியே விட்டுட்ட அப்ப பாத்தா எனக்கு ஒடம்பு செர்ல்லாம ஃபீவர் வந் அப்போ அட்மிட் பண்ணி டரிப்ஸ் போட்டாங்க அப் இப்போ பாத்தா ரேண்டம் எடுத்து பாத் த்தா ஹையா இருந்துச்சு அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க மே பி வந்து குளுக்கோஸ் அதுக்கப்றம் நம்ம செக் பண்ணிருக்கோம்ல அதுனால கூட உங்களுக்கு அத் அதிகமாயிருக்கும் நம்ம இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் போறபடி போட்டும் நீங்க ஒன் வீக் கழிச்சு நார்மலானதுக்கு அப்றம் எடுங்கன்னாங்க அப்ப எனக்கு வந்து ஒன் செவன்ட்டி கிட்ட இருந்துச்சு
உம் உம் உம் உம் ம் உம்
அப்றோம் டாஸ் என்ன டேப்லெட்ஸ் எடுக்கலான்னு நெனைச்சேன் அப்றோ நறைய பேர் சேரி நம்ம ஃபுட்லயே கண்ட்ரோல் பண்ணி பாப்போ அப்டின்னு சொல்லிட்டு ஃபுட்லே நா நான் வந்து தம்பி பிரக்னென்டா இருக்கும்போது நைன் மந்த்க்கு மேல இன்சுலின் போட்டுட்ருந்தேன் ஒரு டென் டேஸ் ஸ்கிட்ட ஏன்னா டெலிவரி டைம்ல கண்டிப்பா சுகர் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்டின்டாங்க அப்ப டென் மந்த்ஸ் ஃபுல்லா இன்சுலின் போட சொல்லிட்டாங்க எனக்கு நைன் மந்ஸ்க்கு மேலயே ஒரு டென் டேஸ் போட்டே அதுக்கப்றம் அத அதனாலயே அந்தம் டேப்லட்டு எதுமே வேண்டாம் நான் புட்லயே பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு இது பண்ணே அதே மாரி கொஞ்சம் நார்மலா கண்ட்ரோல்ல வந்துச்சு ஆஹ்ன் ஆஃப்டர் இதெல்லாம் வந்து இப்போ இது இதுக்கப்றமே வந்து ஒன் தேர்ட்டி அந்த மாரிதான் இருந்துச்சு அது அதான் அப்ப போயி செக் பண்ணிப்பே இப்போ நமக்கு வந்து அத டயட்னஸ் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா தெரியும் ஒரு மாரி ஸ் அ ம் எப்படி சொல்றது சமைச்சிட்ருக்கும் போதே வந்து வந்து படுத்துக்கணும் தூக்கம் வராது ஆனா படுத்துக்கணும் படுத் தூக்கணுன் தோணும் உட்கார முடியாது ஒரு மாறி இருக்கும் அப்படில்லாம் இருக்கும் போதே கொஞ்சோ சோ வித் வித்தியாசமா இருக்குது செக் பண்ணி பாப் பொனப் ஹைய்யா ருக்கு
ஓ ஹையா இருந்தா எவ்வள வரைக்கு வருது உங்களுக்கு எந்த ரேஞ்சர் ம் ஓ ஓ ஓ ம்
ம்
ஆ நா டூ ஹண்ட்ரட் கிலோ இரு இருந்தா ஓரளவு அளவு உள்ள பிரச்சன இருக்காது நெனைக்
ம் ஆமா அப்போ வந்து நா வந்து ஆ அத்தாது வெளிலல்லாம் போவோன்ல என்னிக்காது மூவி போவோ அப்பங்கங்க ஏதாது ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்டுருவே ஏ இங்க அது ஒரு நல்ல பிரியாணி சாப்ட்டனாலே முடிஞ்சிரிச்சு நைட்ல ஹ ஹ அந்த மாரிலா பிரச்சன ஆமா அந்த மாரி பிரச்சனல்லா இருக்குது நமக் கே ம் இப்போ ஒரு ரொட்டின் வரரு பொதுனே எனக்கு அந்த மாரி பிரச்சன வந்தது இல்ல இப்ப அந்த லீவ் டைம்ல நம து க்கோலா இருக்கா ஆ தூ கொமு நல் அதுவு பிரச்சன இருக்கு அதாவது நம்ம நைட் எல்லா எனக்கு இப்ப லீவ் டைம் ஆயிருச்சா ஒரு மணி ஆகு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டுணியாகு மூணுமணியாகு அப்போ ஒரு நாள் நைட் ஃபுல்லாமே தூங்காமல்லா இருக்கும்போதெல்லா காலைல செக் பண்ணுனா ஹைய்யாய்டு
ஓ தூக்கோ இல்லன்னா கண்டிப்பா அடுத்து கூடிடுது அப்டிதான
தூங்குணோனா ஆட்டோமேட்டிக்கா ஒடம்பு ரிப்பேர் ஆகுமாமா
க்லா
நம்ம அதுக்கான டைமே குடுக்காம அந்த தூக்கோ எல்லாமே அதாது ப்ரஷர் எல்லாமே அதிகமாகிற மாரி ஆகுதில்ல அதுவுமே வந்து சுகர் எஃபெக்ட் பண்ணும் போல
ஓ சேரி சேரி சேரி ஓகே சிஸ் சார் இன்னொரு கால்ல பேசிகிட்
ஆ சிஸ்டர் ஆ ஓகே இது கண் ம்
ஓகே நன்றி